ஹலோ அத்த கேக்குதா
எனக்கு கேக்குது உனக்கு கேக்குதா
ஆ கேக்குது அத்த எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க
நா நல்லா இருக்கேன் அத்த
ம் என்ன பண்ண எப்படி போச்சு
இன்ணைக்கா ஆ போச்சு அத்த நல்ல படியாதான் போச்சு அத்த
ம் சாப்ட்டியா ம் சாப்ட்டே என்னா ஸ்பெஷல்
இன்னைக்கு வந்து அம்மா அ செய்ல இன்னைக்கு நான் செஞ்ச ரசம்
ம் அப்போ
ஆ ரசத்து தொட்டுிக்க அப்பளும் வாங்கிட்டுந்துட்டேன் அத்த
சூப்பரு ரசம் சொன்னோனே எனக்கு சின்ன வயசு ஒரு அ காமெடி நடந்தது ஞாபக இருக்கு
உ
என்ன சொல்ட்டா
சரிங்க
உங்க பாட்டி வேலைக்கு போயிடுவாங்கள அப்பவே நாங்க ஸ்கூல்ல படிக்கும்பதெல்லாம் அவங்க பாட்டி பிரின்ஸ்பில்லா தான இருக்காங்க
ஓ ஓ ஆமாமா அத்த
உ உங்க பாத்தீனா அ ஏ மமி
அ ஆ தெரியுது
அ அப்போ ஸ்கூல்ல இருந்து வந்தோனும் எங்களுக்கான கண்டிஷன் என்னன்னா வாசல் பெருக்கிடணும் எங்க மம்மி வரத்துக்குள்ள ஒரு சிக்ஸ்த் செவன்த் தான் நாங்க படிப்போம் சின்ன பிள்ளைங்களை சிக்ஸ்த் செவன்த் இருக்கும் போது வாசல் பெரூக்கிடணு டீ வச்சிடணு இது ரெண்டு எங்க மம்மி வரும்போது உள்ள டீ சூடா டீ குடுக்கணும் வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சிருக்கணும் இது ரெண்டும் நாங்க செய்யலன்னா நாங்க ரெண்டு பேர் காலி செம்ம தி திட்டு விழும் செம இப்படிதான் இது மட்டு தா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டு கண்டிஷன ஃபர்ஸ்ட் நாங்க சிக்சுத் செவன்த் ல போட்டது அப்ப ஒரு நாள் மம்மிகி உடம்பு சரியில்ல ஆ ரசம் வைக்கிறோம்னு சொல்லி தர் சொல்றோமா அப்படியே வைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க சரி சொல்லுங்க மமி அப்டின்னு சொன்னாங்க தண்ணி எடுத்தோம் புளி கரைக்க சொன்னாங்க புளி கரைச்சோம் தக்காளி எடுக்க சொன்னதும் தக்காளி எடுத்து கரைச்சுடு சொன்னாங்க கறைச்சிடோம் மே மிளகு சீரகம் போடுங்கமா அப்டின்னாங்க அறிவாளிங்க நாங்க என்னா தெரிமா பண்ணோம் மிளகு சீரகத்தை தூக்கி உள்ளே தண்ணிகுள்ளயே போட்டோ சொன்னது செஞ்சோ ஃபஸ்டு டைம் அரைக்கல மிக்சில போடணும்னு சொல்லல மிளகு போடுங்கமா அப்டின்னாங்க மிளக தூக்கி உள்ள போட்டோம் அப்புறம் மிக்சில போட்டீங்களா அப்டின்னாங்க மிக்சிலயா இல்லையே தண்ணியில தான போட்டோ ரெண்டு பேரும் ஒழுங்கா எல்லாத்தையும் ஒண்ணுன்னா எடுத்து வெளியே வெச்சுட்டு மிக்சில போடணும் அப்டின்னாங்களா ஆ அதுதான் நீங்க மம்மி சொல்ல சொல்ல அப்பல்லாம் போன் கடையாது யூடியூப் கடையாது ஒண்ணு இல்லல்ல ஓ சொல்ல சொல்ல செஞ்சி சொதப் கேக்குதா
கேக்குது அத்தே கேக்குது
ஒ உ ஒ உன்னோட சொதப்பல் என்னா பண்ண
அவுள்தா இன்னைக்கு வந்து என்ன பண்ணனா ரசம் வந்து வச்சே ஆனா உப்பு ஒழுங்கா போட்ல ம் எல்லா பிராசசூம் கரெ க்ட்டா பண்ணி மிளகு மிளகு போட்டே சீரகம் போட்டே டே அப்புறோ தக்காளி பூண்டு அ போட்டு ஒரு பச்ச மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டு அரிச்சுட்டேன் அரைச்சு போ புளி தண்ணி வச்சு கரைச்சி எல்லா பண்டே பண்ட்டு அப்புறொ மஞ்சத்தூள் போட்டே பெருங்காயத்தூள் போட்டே கலக்கி வச்சிட்டே அப்புற உப்பு போட மறந்துட்டே அப்புற உப்பு போட்னுன்ட்டு உப்பு போட்டே உப்பு போட்டதுக்கான அடையாளமே இல்லாம இருந்துச்சு ரசமே ரசம் ஊத்தி சாப்டாங்க பாட்டி ஆனா உப் பபே இல்லமான்ட்டு அவங்க திட்டின்தாங்க என்ன
ஓ
அப்ப செரிட்டே உப்பு போட் எத்துன்னு வந்து போட்டு குடுத்தே சாப்ட வச்சே
சூப்பர் ஓ அம்மா
அப்பம்
வேற என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு வந்து வேர எதுமே ஸ்பெஷலும் இல்ல அத்த ஆ அ ஆனா நேத்து வந்து ஃபிரெண்ட்ஸோட வெள்ல போயிட்டு வந்தே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேத்து வந்திருந்தாங்க அ அவுங் கூட வந்து அ ரொம்ப போர் அச்சுதுன்ட்டு கூப்பிட்டாங்க நானும் போனே அப்புறம் போயிட்டு கே எஃப் சி போனோ கே எஃப் சி போயிட்டு சாப்ட்டு அ கொன்னேரோ சுத்திட்டு அ இந்த பக்கத்துல இருக்க ஸ்பளே பிளாஸ்லேயே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் போட் ஹவுஸ் போனோ அதுக்கப்புறம் அங்க இதுல்லாம் போட் ஹவுஸ் வந்து இங்கே பக்கத்துலயே இருக்கு.
ஓ
ஒரு சின்ன கொள மாரி
ஓகே
இங்க இருந்து அப்டியே போயிட்டு எ கொஞ்ச நேரோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறோ நாலு மணி ஆனோனே கிளம்பிட்டோ அவங்க வில்லிவாக்கம் சைடு நாங்க நா வந்து இந்த பக்கொ
ம் ஓகே ஓகே சூப்பர்
ம்
சோ நைட் நல்லா இருந்துச்சு அவுட்டிங்க்
ஆ நல்லா இருந்துச்சு அத்த.
நாங்களு இங்க நே
அவுட்டிங் போயிருக்கீங்ளா
ப்ரண்ட்ஸ் எலாம் நம்மல்லாம் நினைச்சா கிளம்படுத நேத்து கூட ஒரு பர்த்டே பார்ட்டி சர்ச் லே ஒரு அக்கா அது.
ம் ம்
அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒயஃப் க மேரேஜ் தான் எல்லா சர்ல ஒா பேசுவோம் இப்படின்ட்டு வந்து போன் பண்ணி ட்ரீட் குடுக்குற வாங்க அப்படின்னாங்க. நம்பலக்கதா உடனே கலம்பு. ஹோட்டல் சொல்ட்டாங்க நம்ம வீட்டு பக்கத்துலயே ரிய சர்ச் பாய்ஸ் பாஸ்டர் கூப்ட்டாங்க பாஸ்டர் வரல சர்ச்ல இருக்க பசங்கள கூப்ட்டாங்க. சர்ச் லே தங்கி இருக்கிற பசங்க ஒரு நாலு அஞ்சு பேர் பாய்ஸ் அப்புறம் ரெண்டு ஃபேமிலிஸ். எ ஃபேமிலி அப்புறம் உன்னை சித்தி பேசுவன்ல அவங்க. ஃபேமிலி எல்லாரும் போயிட்டு கட் பண்ணி. இங்க வந்து தாபா ஃபேமஸ் தாபா ஹோட்டல்ஸ். சொதபி கொடுப்பாங்க. அப்புறம் நாங்களே சிக்கன் வாங்கி கொடுத்துட்டோனா எங்களுக்கு மட்டும் எங்க டேபிளுக்கு தனியா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனானா சிக்கன் செய்ய வச்சுட்டு. அதுக்கப்புறமா நாங்க போவோ ரொட்டீஸ சிக்கன் கிரேவிய எல்லா ரெடியா. எல்லா அமக்கல்லா பண்ணிட்டு பர்த்டே கட் பண்ணி கட் பண்ணி என்ஜாய் பண்ட்டு பத்திர எட்டு எத்தனை மணிக்கு வெளிய. போன எட்டு மணி வெளிய போனா பத்திரக்கு வீட்டுக்கு வந்தோம்.
ஓ ஓ
ம்
வேற ஏதாவது பண்ணீங்களா இந்த ஃபிரெண்ட்ஸ் ஓட சேர்ந்து. இந்த பாட்டு பாடுவாங்கல்ல.
ஆ அதெல்லா காலேஜ் டேஸோட முடிஞ்சிச்சு.
இஅந்த மாதிரி ந கேக்குது அத்த அந்த மாரிப்ப. பெருசு ஃபேமிலியா உ்கார்ந்தோம்னா ஒரு கேலரி மாதிரி உ்கார்ந்து கூட்டம். ஆமா அந்த இது. உக்காந்து குட்ஃயர்ல உக்காந்து சுற்றி உக்காந்து பாட்டு பாடுறது இது அ ஷேடோ பண்றதுதான் நல்லா இருக்கும்.
கேம்ப் ஃபயர் பண்ணிருக்கோ ஃபேமிலி ஒரு ஹில்ஸ். ஸ்டேஷன் போம் போது பெருசா கேங்கா ரெடி பண்ணி. ஹில் ஸ்டேஷன்லயும் பண்ணிருக்கோ இங்க லோக்கல்ல இருக்க எங்க அக்கா வீட்லயும் பண்ணி ருக்கோம் எல்லா ஒ அவங்க வீட்டு சைடு எல்லாரு வந்தாங்க நம்ப வீட்டு சைடு எல்லாரு வந்தாங்க அதனால கிட்டத்தட்ட ஒரு அம்பது பேரு இருந்தோ அம்பது பேரும் சேர் போட்டு உக்காந்து ஆ நாங்களும் கட்டலா எடுத்துட்டு வந்து அடுக்கி ஆ நெருப்பு மூட்டி செம்ம என்ஜாய்மெண்ட் அதலா மெனி இயர்ஸ் பேக் ம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்
அதெல்லா எனக்கனவா போயிடுச்சு
கவலப்படாத இனும் நெறைய ஏஜ் இருக்கு சோ
பாக்கலாம் எல்லாம் பாக்கணும்
கண்டிப்பா நடக்கு
ம்
யூ டோண்ட் ஒரி ஆ நம்ப எதெல்லா நம்ம மிஸ் பண்றோமோ பிஃபோர் மேரேஜ் அதெல்லா நம்பளுக்கு ஆஃப்டர் மேரேஜ் கெடைக்க வாய்ப் புள்ளது நம்ப நெறைய பிஃபோர் மேரேஜ் அனுபவிச்சிட்டோனா நம்பளுக்கு ஆஃப்டர் மேரேஜ் மிஸ் பண்ணுவோ சோ நீ மிஸ் பண்ற கேட்டகிரில இருந்தனா நிறைய கெடைக்கு ம்ச் ஆ அத்தைய எடுத்துக்கோயே அத்தனா ஆ இது எப்படி சொல்றது ஆ வேல செஞ்சதே கெடையாது ஆ சாமான் கழுவரது துணி தைக்கறதோ இது மாதிரிலா செஞ்சதே கெடையாது ஸ்கூல்ல இருந்து வருவோம் பா உக்காருவோம் வீட்டு்ல சான்ரு இருப்பாங்க செய்வாங்க மம்மி கொழுக்கட்டையும் செஞ்சுருவாங்க காலேஜ் படிக்கிறதுக்குமே வீட்டுல யாராது சர்வன் கரெக்டா வந்துருவாங்க பாத்திர வெளக்கறதுக்கு கு சர்வண்ட் எப்பவுமே நா சின்ன வயசலிருந்துே இருந்தாங்க காலை படிச்சு கல்யாணம் பண்ண ஏதாவது செர்வண்ட் வரலனா கூப்டாராத இப்ப ஆஃப்டர் மேரேஜ் பாரு கம்பல்சரி அது யே வேல சரி மாரி நம்மள கூப்ட்டுட்டு ஆ வீட்ல பழகி இப்ப நீ நல்லா பாத்திரலா கழுவி எல்லா வேலயு இழுத்து போட்டு செஞ் ச்சேன் வசிக்கோ நீ போற வீட்ல வந்து உனக்கு அந்த வேல இருக்காது கஷ்டப்பட்ட சோ வந்து நீ வந்து உனக் லக்ஷ்ரீக்ஸா இருக்கற மாதிரி இருக்கும் அதுனால நல்ல கஷ்டப்பட்டு ஒழச்சி அம்மா வீட்ல எவ்ளோ இது பண்ண முடியுமோ நல்லா ஒழச்சுக்கோ ஆனா என்ன சொல்லுவாங்க அம்மா வீட்டுலதா செல்லம் அம்மா வீட்டு்லதா எதும் செய்யக்கூடாது அது மட்டும் எங்க டாடி இப்ப கூட திட்டுவே செல்லம் பண்ணி செல்லம் பண்ணி வளத்து எங்கள இப்டி கெடுத்துவிட்டீங்க அவங்க எல்லாத்தையு கத்துருந்தேன்னா நா நல்லா ஜாலியா இருந்திருப்பே அப்டினு சொல்லுவே
எலா வாங்கறாங்க அதெல்லா இங்க பாரம்பச்சம் கிடையாது
குட்டு குட்டு செய்ங்க செய்ங்க உம் சரிடா சரி பாரு உம் ஓகே டா பாய்